வணக்கம் வணக்கம் என்ன நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
என்னப்பா இப்பதா ஊர்ல திருவிழால்லா முடிஞ்சது
சூப்பரு இய என்னங்கே முடிச்சு மொதல்யே ஆ இங்க சிம் முன்னாடியே முடிஞ்சிடு எப்போமே
ஓ எங்களுக்கு இந்த வாரோதா முடிஞ்சது
அதாவது ஒரு சில பேர் அந்த முன்னாடியே ஆரம்பிச்சி இந்த வெய்யகாலோ வரைக்கு டைம் மாறி மாறி ஒவ்வொரு ஊர்லயு நடக்கு
ஆ எங்களுக்கு வந்து சித்ரா பௌர்ணம்பிக்கு கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நோபி போடுவாங்க
ஓகே
அப்புறோ அது முடிஞ்சிருச்சுன்னே அப்புறோ இந்த வாரோ இந்த வாரோ வந்துரன்னு வச்சுக்கோவே எப்பிடியு அந்த ஃபிரைடே தேர்ஸ்டே அந்த மாரி டேட்லதா முடியுன் வச் க்கமே
ஓ சரி சரி
ஆ ஒரு வரோ பெண்டு நிமிந்துரு
ஆமா அப்புறோ ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அப்புறோ கோவிலுக்கு போவ ஆயிரத்தி எட்டு வேல இருக்கு வீடு முக்கியமா வீ ட்டுகழுவுணு
ஆமா ஆமா அது பெரிய டாஸ்க்
இருக்லாம் இருக்ல்லியே பெரிய வேல அதா அதா திருவிழா முடிஞ்சி மருடி ஆள எடுத்
ம் அ அதுவு ஒரு பெரிய டாஸ்க் ரெண்டு டாஸ்க் ஓ ஆ நெனச்சாவே மழையா இருக்குது
ஹெல்ப்புக்கு ஆள் இருந்த தெரிவிக்கால்லய் ஆமா ஹெல்ப்புக்கு ஆளுள் இருந்த தெரிவிக்காது நம்பளே எல்லா பண்ணோம்னா கஷ்ட கஷ்டோ
ம் அக்வர் அடிக்குதுல இந்து
உம்
தொடக்குறதுல இருந்து அது ஒவ்வொன்னு ஜன்னலெல்லா கீளீன் பண்றது இருக்கே அது இதவிட பெரிய பிரச்சான
அதுக்கோ சொன்ன பேஸ் அது கரெட்டு தா அது ஒவ்வன்னு அந்த உள்ள போய் குப்ப அடச்சுகிது அதெல்ல வர்ஷத்ல ஒரு நாள் கீளீன் பண்ண தான ஃபெஸ்டிவல்லே வருது
கரக்ட்டு அப்ப பொங்கலப்பவு பண்ணுவோ அ தீபா தீபாவளியப்போ பொங்கல்லப்போ அப் அப்பயு ஒரு தடவ பண்ணுவோ அப்புற இந்த நோபி வரம்போ ஒரு தடவ பண்ணுவோ ஓ ஓ ஹோ டீப் கிளீனிங் பண்றது வந் பெரிய டாஸ்க்கு
அத ஏதாவது ஒன்னு வந்துட்டே தான் இருக்குது
ஆமா அது ரெண்டு மூனு நாள் பண்ணனு ஒரு நாளைக்கு ஜனல்லா கிளீன் பண்ணனு ஒரு நாளைக்
உ துணி போற துணி துணிய துவப்போ அப்பதா மழ பெய்யு
இப்ப நடக்குற மாரி
அதேதா அதேதா மழ பெய்தாங்க
இல்ல இன்னைக்கி வெயில் அடிக்குது நேத்தெலா பேஞ்சது மது
உம் எங்க மழ பெயில மோடமா இருக்குமா மோடமா இருக்கு மழ வந்தாலு வரு
இங்க நல்லா வெயில் அடிக்குது ஆனா ஈவினிங் மழ வர்றத்க்கு வாய்ப்பு இருக்கு
அத அத அத
ஒடம்பு கொஞ்ச சூடா இருக்கு
வந்தாதா பரவல்ல என்ன ஒன்னு இந்த வெயில் காலத்ல மழ பெஞ்ச நைட்டு தூங்கர்த் வாச் சில்லுன்னு இருக்கறனால
ஆமா ஆமா நைட்டு ஃபேன் போடும் போது கொஞ்ச ஹீட் கீட்டா இருந்துலு ஒனது மீட் நைட்ல வந்து கொஞ்ச சில்லுனு நரம்
ஆமா காத்து ஆனா சில்லுன்னு வருது
ஆ ஆன கொஞ்ச நல்லா இருக்கு
அதா
பரவால
சரி ஓகே ப என்ன பண்ற பரவாயில் என்ன டான்ஸு தா
ஆ ஆ
எல்லா அதெல்லா சின்ன வயசுல இருந்து நல்லா சூப்பரா ஸ்டெப்ஸ்லா கத்துக்குவே நல்லா சூப்பரா ஆடுவே
சேர் சேரி
அதனால எங்க நோம்பி போட்டாலு கிளம்பிடுறது போயிட்டு ஒரு ஆட்டத்த போட்டு
ஆ ஆ ஆ
அதா டான்டானு போயிடு
பரவல்ல
அங்க ஊ எங்க பழைய ஊர்லயு அங்கயு போய் ஆடுவே
ஆ
அப்புறோ எங்க அம்மாவோட குலதெய்வ இங்கதா இருக்கு அங்கயு போய் ஆடுவோ அப்புறோ எங்க குலதெய்வ கோயிலையு போய் ஆவோ
சேரி சேரி எல்லாரு கோயிலையு போய்ராது
ஆமா அப்புறம் வூட்ல இருந்தா என்ன பண்றது கோவில்ல பங்க்ஷன்ன முதல்ல போய்டுவா
ம் ம் இந்த எடுத்து புடிச்சு செய்யறதல்லா வெறு டான்ஸ் காகவா
அது அதுவு செய்வே மெயின் ஆடுறது செய்யறது ரெண்டாவது பட்சம் தா முடிஞ்ச வரைக்கு இந்த குல தெய்வ கோயிலுக்கு மட்டு செய்வே மத் இது பக்கமா செய்ய மாட்ட அத அவங்கவங்க செய்வாங்க நம்ப ஏ போய் செய்யணு ஒரு சில நேர சாப்படு போறதுக் அந்த மாரி ஹெல்ப் பண்ணுவ
ம் ம் ம்
அப்புறோ அப்படியே நெறைய ஃப்ரெண்ட் செட் ஆயிட்டாங்க அதனதா ரெகுலரா போக ஆரம்பிச்சறே மாச மாசம் அங்க போயிடுவே
சேரி சேரி ஆர்கெஸ்ட்ரால்லா போடுவாங்களா
அ ஆ அதெல்லா கெடையாது பாட்டு பாட்டு மட்டு போடுவாங்க பாட்டு கச்சேரி மாரி ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் வருவாங்க ரெகுலர நல்ல
அ சேர் சேரி
அந்த ஆர்கெஸ்ட்ரா டான்ஸு அந்த மாரியிலா எது பண்ண மாட்டாங்க
சேர் சேரி அதெல்லா இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாரு
ஸ்டாப் பண்டாங்க பட் சில இடத்துல மக்கள் விரும்பி பாக்குறாங்க அதனால அலோ பண்றாங்க
ஆ ஆ அது அவங்கவுங்க இப்பல்லா த பர்மிஷன் வாங்கணுல்ல அந்த அந்த ஊருல பர்மிஷன் கொடுக்கணு
தேவயில்லாதது
ஆமா ஆமா இங்கெல்லா வந்து சாமி வேஷம் போட் டு ஆடுவாங்க இல்லையா அந்த மாரி சாமி பாட்டு போட்டுட்டு அந்த சாமி வேஷம் போட்டு ஆடுவாங்க அது அப்றந்த கட்டக்காலு
ஆ ஆமாமா பாரம்பரியமா
ந்த மாதிரி
அப்பொ அந்த மாரி குடுத் தா அந்த கலைஞர்கள் வாழ்க்கையு மேம்படு இந்த மாரி போனா என் ஒரு ஒரு யூ ஸுங் கடயாது
ம் ம் ஒரு‌ தடவ ஆமா அந்த செண்டி மேளொ இருக்குல்ல அது வந்து ட்டு வாசிச்சாங்க ஒரு வருஷோ ஒவ்வொரு மாதிரி
க்கலா இல்னா புதுசா வந்தா நல்லாருக்குன் சொல்றாங்க பிரச்சன இல்லாம இருந்தா செரி எதா இருந்தா என்ன
ம் ம் நாம சொல்ல முடியாது அதெல்லா அந்த உழுக்கல் முடிய
முடிவு பண்ற ஆமாமா நாமென போனோமா ரெண்டு ஆட்டத்த போட்டோமா சாமி கும்புட்டமா வந்தமான்
கரெக்ட்டு நாமளா‌ போனா சாமி கும்ட்டமா வேடிக் பாத்தமா அ சாப்பாடு சாப்டு வந்தமா
ஆமா அதா அந்த நறைய நறையா அந்த பலகார கடைலா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போடுவாங்க அதுக்கொசரமே போவோ
ம் இங்க பலகாரல்லா போட் றது கடையாது ஆனா அன்னதான மட் டு‌ பண்ணுவாங்க சாப்பாடு கொழம்பு அப்டி விப்பாங்க இல்லனா எதா வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் புளி சாதம் அப்டின்னு கொஞ்சொ சிம்பிளா போட்டுக்கிறது ரொம்ப பெருசா ஆடம்பரமா அந்த வட அந்த மார்லா போட்றதில்ல அது என்ன நெனங்குறாங்க அ செலவு அதுக்கு பண்ண வேணா சாமிக்கு பண்ணிக்கலா
ம்
இந்த மாரி யோச்சிக்கிறது
ஓ நீ என்ன பண்ண எத பண்ண ஒரு கருத்து வரதா செய்யு
ம் ஆமா அத அவங்க அவங்க விருப்பம் இல்லையா அண்ணதானோ குடுக்குறவங்கு நெனைக்கிறவங்களோட விருப்போ ம் ம் ம்
நாம் போனோமா நம்ம நம்ம வேலைய முடிச்சிட்டு வர வேண்டியதா
ஆமா நம்ம டைம் வந்துச்சுன்னா நாம எதாவது டிசிசண்டா
அவளதா நம்ம அந்த டைம் பாத்து இத பண்ணலா கரெக்டா பண்ணிக்கலா சொல்லிக்க வேண்டியதா அவள முடிஞ் து நோம்பி எல்லா முடிஞ்சி ரெண்டு வாரோ பா ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும் காலேஜ் ஓப் இப்பன் நெடுல்லா போயிடுவாங்க அவளதா அதுக்கப்புறோ மழ காலோ வ அப்புறோ அப்புறோ பாட்டு வெய்ய வரு அப்ப மாரி நோம்பி வரு
எங் வெக்கேஷன் டைம் போறதே தெரிய மாட்டேங்கிது
ஆமா இப்ப பத்தப ச ச சண்டேல்லா பாருங்க சாட்டர்டே வரைக்கு ஒர்க் இருக்கு சண்டே ஒரு நாள்ல வீட்ல இருக்கோ தூங்கியாச்ச ஒன்ம்பது மணி சாப்பிட்டு கொண்டா டிவி பாத்தம்னா லன்ச் வந்துருது அப்ப லஞச் முடிச்ச சாயந்தம் நாலு மணி டே முடிஞ்சிருது என்ன பண்றது
பாஸ்ட்டா போயிருது
ட்டுங்லாலம் காலம் வேகமா போது எங்க ரெஸ்ட் எடு கூட நேரோ இல்லாம ஓடி ட்டுக்க எல்லாரு எங்கியாது சண்டே ஒர்க் ரெஸ்ட் எடுக்கனு பாத்தா அன்னிக்கு பாத்தா அங்க போனு இங்க போனும்பாங்க
அன்னிக்குதா எதா வேல வரு இன்னிக்குதா எல்லா வேலையு வரு நாம்ப ரெஸ்ட் எடுப்பன் நெனைக்க கூடாது அப்பிடி நெனச்சா அன்னிக்கு வேல வந்துரு
அதுக்குதா சொல்லு அன மேல சண்டே ஒர்க் போயிட்டு இடையில ஒரு நாள் லீவ் போடலானு பாக்குறே
அ ஆ அப்பிடி ஆப்ஷன் இருக்கா
பாத்துக்க வேண்ட ஆப்ஷன்லா இல்ல எப்பவுமே சண்டே சட்டர்டே சண்டே லீவ்தா சேட்டர்டே மட்டு ரெண்டு நாள் லீவு வீட்லயே இருந்தாலு போர் அடிக்குது என்ன பண்றது வேல செஞ்சாலு போர் அடிக்குது செய்யலனாலு போர் அடிக்குது அ ஆ இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ டைம் ஓடிடுது
ஆ ஆ
என்ன ரெஸ்ட் எடுக்க முடியாது ஒழுங்கா
ஆ ஆமா உ உ ரொம்ப டயட் ஆயிடுச்சுனாலு நைட்டு சில டைம் தூக்க வராது பாடி பெயின்ல
ஆமா அப்பதா ஃபோன் எடுத்துண்டிட்டு ம ஃபோன எடுன் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மனிப் மூணு மணியாய் போய்டு அப்றோ மூனு மணிக்கு படுத்துட்டு அப்ப ஆறு மணக்கு எந்தி சோமே என்ன பண்றது
அது ஒர்க் அவுட் ஆவாது அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆமா மா ரெஸ்டு டா டையோ கடைக்கறப்ப பண்ணிக்கணு ரெஸ்ட் கிடையா நம்ம எடுக்கனும்னு நினைச்ச எடுக்க முடியாது
ஆ கிடைக்கிறப்ப எடுத்துக்கா ஒடம்புக்கு நல்லது ஹெல்த்தியா இருக்கலா நிறைய பேரு பா தூக்கத்த கெடு டுத்து வேலை செய்வாங்க கடைசியா ஹாஸ்பிடல் போய் அட்மி்ட் ஆய்டுவங்க
ஆமா பிபி வந்துரு சுகர் வந்துரு சோ அதெல்லா கேட்டாவே பய இருக்குது
ஹெல்த் காண்டனா இருந்துக்கணு நம்ம ஒடம்புக்கு நாம தா பொருப்பு காரு பண்ண மாட்டாங்க
ஆமா எனக்கே நைடு சரியா தூங்கலனா ஒரு டூ டேஸ் நல்லா தூங்கலனா மூணாவது நாள் வந்து லைட்டா பிபி ரைஸ் ஆற மாறி தோணு என்னடா உடமா இருக்கே வடம் வேக்குதே அப்படின்னு தோணோ ஆமா அன்
பாடி பாடி அத பாடி ரெஸ்ட் இல்லன்னாலே அந்த மாரிதா ஆகு
அப்பதா டென்ஷன் ஆவு ஓவரா டென்ஷன் ஆவு
ஆமா யாராவது யதாவ்து சொன்னாகூட இப்டே யாராவது எதா சொன்னா கூட எரிச்சு எரி்ஞ்சு எரிஞ்சு விழுவோ
ஆமா நம்ம குட்டி சார் ரொம்ப டார்சர் பண்ணிரு சின்ன சேட்ட பண்ணாலு நமக் கோபரோ அ ஏ அப்றோ அடிச்சிருவோ ஐயோ அதெல்லா சமாளிக்க முடியல
அதுக்குதா கம்மினு தூங்கிரணு டைமுக்கு எப்பயுமே ரெகுலரா ஒரு எட்டு எட் எட்டு மணிக் தன்நேரமா சாப்ட்டாலே தூக்கோ ஆட்டோமெடிக்கா வரு
உம் இப்பவே தூக்காற மாரிதா இருக்குது
நானே சொன்னேன் ப்ப போங்கற டைம் தான் அ சொக்கு சொக்குன்னு சொக்குது அது தான் சாப்பிட்டாவே தூக்கம் வருது தூக்க வரம்பிச்சிருது அதனால ஒரு பேட் ஹபிட் தான் வருது வரையக் கூடாதான்
உம் அப்படியா சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது ஒன்னார் கழிச்சு வேணா தூங்கலாம்
ஒன் ஹவருக்கு அப்பறம் தூக்கம் வரது தூக்கம் போயிடுது
ஆமா சாப்பிட்டானேதான் உண்ட மயக்கத்துல தூக்கம் வரும் அதுக்கப்புறம் தூக்கம் போயிரும்
ஆமா அதுக்கப்புறம் வேலை செய்யணும் லன்சு பிரேக்கே ஒன் ஹவர் தான் அது அடி
உஹம் உஹம் உஹம்
வேற வேன்னா பண்ணுறது ஓட்ட வேண்டியதான்
ஆமா ஆமா
நம்
ச ஆஹ் இல்லப்பா இனிமேதான் சாப்பிட போனோம் காலையில கொஞ்சம் விட்டேன் லைட்டா தான் சாப்பிட்டேன் டென் ஓ கிளாக் செரின்ட்டு அப்பற நான்வெஜ் சமைக்குறது அது லேட் ஆயிருதுல
அப்ப என்ன நேரமா எழுந்திரக்கணும்
ஹ உம் உம் அப்புறம் அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு உம் சரிப்பா நான் போய் சாப்பறேன் உம் சரிப்பா ப